ஹலோ
ஆ ஹலோ கேக்குதா ஆஹ் ஓகே ஓகேங்க குட் மார்னிங்
ஆ குட் மார்னிங் என்ன பண்றிங்க
நா எழுந்துட்டு ஃப்ரஷாய்ட்டு தண்ணி குடிச்சுட்டு காஃபி குடிச் சுட்டு இப்பதா உங்கள்ட்ட பேசால அப்டின்னு வந்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சேம்
ஒக்கே ஒகே ஒக்கே ஒகே மார்னிங் அ இது ஏதாச்சு ஹேபிட் இருக்கா இந்த மாரி எம்டி ஸ்டெமக்ல இது சாப்பிடு சாப்பிடும் அ மாரி ஏதாச்சு ரொட்டீன் இருக்கா உங்ளுக்கு
ஆ இப்போ வந்து லீவ்ல இருக்கனால இப்பதிக்கு எந்த ரொட்டி காது கோ க ஸ்கூல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்பற ரெகுலரா காலைல எந்தி க ஃபஸ்டு ஒரு டீ குடிச்சாதா அடுத்து எனர்ஜி ஆகும்
ஓகே ஓகே ஓ
அடுத்து கரெக்டா இருக்கு ஃபுட் ரெடி பண்ணு ரெடி பண்ணி ஸ்கூக்கு அ வரைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துட்டே இருக்கும் அதுக்கு நமக்கு டீ குடிச்சாதா கரெக்ட்டா இருக்கும்.
ஓகே ஓகே ஓகே உம் ஏனா ச ஆஹ் எப்பவ்மே எம்டி ஸ்டொமக்ல கொஞ்சோ தண்ணி குடிச்சிருவே எப்டி ஒரு டூ டூ த்ரீ கிளாஸ் தண்ணி குடிச்சதுக்கப்றந்தா காபி டீ எதா இருந்தாலு ஆ தண்ணிக்குடி. இருந்தா இன்னு ரொம்ப நல்லது.
ஓ ரெகுலராவே இந்த ஹேபிட் ஃபாலோ பண்ணிப்பீங்களா.
ஆமா ஆமா அது ரொம்ப நாளாவே அப்படிதா எதுலியோ ஒண்ணு பாத்தே அப்படிதா குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுல இருந்து தன்னால எனக் இது எது ஆட்டோமேட்டிக்கா தண்ணிக்கு போயிரும் காலைல எம்டி ஸ்டொமக்குல.
இது ரொம்ப நல்ல விஷ்யோ
ஹ ஆமா ஹாட் வாட்டர் இல்ல கோல்டு வாட்டர் தா சும்ம நார்மல் வாட்டர் தா ஹாட் வாட்டர் குடிச்சா ஆனா இன்னு ரொம்ப நல்லது தா பட் ஆனா நா குடிக்கிறது கோல்ட் வாட்டர் தா
டீ, காஃபி அந்த ஹேபிட்லா.
அஹ காஃபி குடிப்பே அது வந்து பிளாக் காஃபி சக்கர போடாம
ப
உம். அது கொஞ்ச நாளாவே நானு அந்த அந்த சுகர் கட் பண்ணிட்டே ஒரு டூ இயர்ஸ் கிட்ட ஆக போகுது.
சூப்பர் சூப்பர் அப்பிற மித்த டயட்டுலா.
மத்தபடி காலைல வந்துட்டு. கொஞ்சமா சாப்பிட்டுவே மதியோ கொஞ்சமா கொண்டுபோவே நைட் வந்து ஆஹ எக்ஸ் மட்டு எக்ஸு அப்புற வந்து மில்க் அவ்ளதா மோஸ்ட்லி ரொம்ப பஸ்ச்சுதுனா எதாச்சு சாப்பிடுவனே தவிர மத்தபடி எக்கு. ஆஹ மில்க்கோட ஸ்டாப் பண்ணிருவே நைட்டு ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி.
ஓ சூப்பர் சூப்பர்.
அஹ அதுவு அது என்னன்னா ஸ்டார்டிங்ல வெயிட் குறைக்கணு அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சே அதுக்கப்புறோ அதுவே கொஞ்சோ ஓரளவுக்கு ரொட்டீன் ஆயிருச்சு.
சேரி சேரி சேரி சேரி உம். காலைல நல்லா சாப் டனு சொல்லுவாங்க.
கரெக்ட்டு தா பட் நா கொஞ்ச கம்மியா தா அ பர்ஸ்ட் எல்லா லிமிட்ல்லா கெடையாது என்ன அப்டியே சாப்பிடறாரு சாப்பிட்டுகிட்டு இருந்தே அப்புற கொஞ்சோ ஆஹ வெயிட்டு போட்ட மாரி ஃபீல்லானங்காட்டிதா கொறச்சு கொறச்சு ஓரளவு மீடியம் டயர்டா போயிட் ருக்குது அதுவு ஒரு சில ரொம்ப டயடுல இருப்பே ஒரு சில நாள் பசியாயிரு எம் பாட்டுக்கு ரொம்ப சாப்பிட ஆரபிச்சுருவ அது அப்படியு ஆகு. ஒரு ஒரு வாரோ டயர்டுல இருக்கன்னா ஒரு ரெண்டு மூண் நாள் நடுவ்ல நல்லா சாப்ட்ருவே அந்த மாரி போகு
ஓ அத சொல்லுவாங்க அதனால எப்பவுமே ராஜ் ஜா மாரி சாப்பட்ணு நைட் வந்து பெக்கர் மாரி சாப்புட்ணு அப்டி சொல்லுவாங்க
ஆஹ் அது கரெக்ட்டுதா காலய்ல எப்டியோ தெர்ல ஆனா நைட்டு மட்டு நீங்க சாப்பாட கட் பண்ணா ஆரம்பிச்டீங்க வச்சு குங்ளே மார்னிங் வந்து ரொம் ம்ப ரிலாக்ஸாருக்கு கட்டு ரொம்ப அ நல்லாருக்கு அ நமக்கு அ ஒர்க் பண்றக் ஏனா நமக்கு எனர்ஜிடிக்கா ஃபீல் ஆவு காலைல நைட் சாப்பாட கட் பண்ணோ ம் கட் பண்ணா இல்ல ரொம்ப கம்மியா சாப் டா
அதா அதா அதா அதா சொல்லுவாங்க நறையா காஸ் லா நா பாத்துருக்கறே ரஜினி கூட ஒரு ஆறு மணிகுள்ள சாப்ட்ருவாங்ளாமா டின்னர ஹாரேல் ஆ ட்டு முடுச்சுருவாங்களாமா அதுக்கப்றொ டுவல் ஆர்ஸ் ஃப்ரீயா விட்ருவாங்ளாமா
ம் ம் ம் ஆமா அது
லா பதினோர் மணிக்கி சாப்ட்டோனே தூங்குனாதா தூக்மே வருது இல்லனா நடுவ்ல சிருது
கரக்ட்டுதா அது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ஒருத்தங்க லைஃப் ஸ்டைல் பொருத்து அது க செட் ஆகாது ஏனா ஒரு ஒரு சிலர்லா வந்து வேலயெல்லா முடிக்கிறக்கே வீட்டுக் வர்றக்கே கிட்டத்தட்ட செவன் எயிட் அந்த மாரி ஆய்ரு ஆ இல்லனா வந்து து வீட்ல க சமையல் வேல மத்த வேல எல்லாத்தியு முடுச்சுட்டு ஐ மீன் கொ கொழந்தைங்கள இருக்கவ்ங்ளுக்கு கஷ்டொந்தா அந்த மாரி எல்லா டைமு இரு
ஆமா அது என்னய்காவ்து ஃபாலோ பண்ணலா ஒரு செவன் ஓ கிளாக்குல்ல சாப்ட்டு முடுச்சர்லா அப்டினு சாப்ட்டு முடிச்சாலுமே அப்பறொ அப்பறொ நமக் வேலருந்துட்டேருக் குமா ஆ கரக்ட்டா ஒரு டென் ஓ க்ளாக்தா எல்லா தூங்குவாங்க நமக்கு து அப்போ அப்ப சாப்டுட்டு திருப்பி தூங்னாதா பா இல்லனா நடுவ்ல பஷ்ச்சிட்டே இருக்கு தூக்கமே வராது கரக்ட்டா அப்டியே பழகிர்ச்சு பதினோர் மணி வரைக்கு ஏதா சாப்புர்ற மாரி ஆயிர்
ம் ம் ம் அது ஆமா அதுக்கு அப்டிதா நம்ம ரெகுலரா அது மாரியே பழக்கப்பட்டோ அ கொஞ்சொ அந்த ரொட்டீனிருந்து ப்ரேக் ஆவ்ரது கஷ்டொ அந்த மாரி நம்ம நெனச்சாலு கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கு அந்த டயட்லா ஃபாலோ பண் றது மே பி அது ஆ பழகிட்டோ அப்டின்னா கொஞ்சொ செட் ஆகலா அதுவு அ டிப்பண்ட்ஸ் ஆன் பர்சன் அது நம்ம எப்டி லைஃப் ஸ்டைல் போகுதுங்கறது பொறுத்து தான்
நீங்க இப்ப சுகர் கட் பண்ணதுக்கப்புறோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு
எனக்கு கிட்டத்தட்ட நான் ந நோட்டீஸ் பண்ணது ஒரு எயிட் கிலோஸ் கிட்ட வெய்ட் ரெடியூஸ் பண்ணிட்டேன்
ஓ சூப்பர்
ஆமா அதுக்கப்பறம் அஹ் கொஞ்சோ நல்லா எனக்கு எனக்கே வந்து கொஞ்சோ து ஃபர்ஸ்ட் இருந்த விடவு கொஞ்சோ நல்லா இருக்க மாறி எனக்கு ஃபீல் ஆச்சு உடம்பு கொஞ்சோ ஆக்டிவா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு உம் ஆஹ் ஆமா அது எனக்கு பேச கொஞ்சோ டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த ஓ குளோ வர்ர மாதிரி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலா அது கா சுகர் கட்னாலதா சுகர் கட்டும் பண்ணி டயட்டு எல்லாமே அந்த ஓ கொஞ்ச நாள் அப்டியே இருக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்ப வந்து எனக்கு நார்மல் ஆயிடுச்சு சுக சுகர் கட் பண்ணி கிட்டத்தட்ட டூ டூ இயர்ஸ் ஆக போகுது அஹ டூ இயர்ஸாவே வந்து அஹ சுகர்னா வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ல ஃப்ரூட்ஸ் தான் அஹ் சக்கர ஆட் பண்ணி சாப்படறதில்ல வேற எதுவுமே நாட்டு சக்கர எது எதா இருந்தாலும் எல்லா ஃபார்ம் ஆஃப் சுகரும்
ஹ் சூப்பர் சூப்பர்
உம்
வேற ஆயில் ஐட்டம் மாறுனா ஆயில் அத மாதிரிங்களா
ஆஹ் ஆயில் ஐட்டமும் அவாய்ட் பண்ணிருவேன் அ கடைக்கெல்லா போனா சாப்பட்றது இல்ல அ பட் ஆனா வந்து ரொம் ம்ப எல்லாத்தையும் ரொம்ப நிறுத்துனோம்னா எது எதுமே சாப்பட முடியாம போய்டற மாறி இருக்கு ஓ சோ அதனால ச்சு ஓரளவுக்கு அதுக்கு லிப்ரலா சாப்டா ஆரம்பிச்சு சாப்பிடுனுவைங்கள
ஆஹ் ம்ம் நமக்கு இப்பந்தா ஸ்நாக்ஸ் இதெல்லா சாப்பிடும் போல இருக்கும்ல்ல முன்னாடி வந்து ஏதாவது சாப்பிடுப்பா ஒன்னா ஆயில் ஐட்டம் சாப்பிடுவோ இல்ல ஸ்வீட் சாப்பிடுவோம் ரெண்டுமே ஸ்டாப் பண்ண ஆல்டர்னேட்டா என்ன எடுத்துக்கறிங்க
அ ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் சாப்ட ஆரம்பிச்சுட்டே அதுக்கப்புற வந்துட்டு இந்த ம் சுண்டெல்லா இருக்கும் பாத்திங்ளா கடைல அந்த ஒயிட் சுண்டல் இருக்கு அ பட்டாணி சுண்டல் அ அந்த அந்த மாரி அந்த மாரி சாப்ட ஆரம்பிச்ட்டே அது அது நல்லாதா இருக்கு அது சாப்ட்டா இப்பதா சொல்லுவாங்க புரோட்டீனு ஃபைபரு அதெல்லா அதிகமா சாப்பிட்டோம்னாவே வந்து அந்த பசியோட ஆ இந்த கிரேவிங்ஸ் கொறைஞ்சிரு ம் சோ அந்த மாரி சாப் டன் வைங்ளே சாப்டுவன் வைங்ளே
ம்
ஒரளவுக்கு க கண்ட்ரோலாதா இருக்கு ரொம்ப பசியெல்லா வராது அப்ற தண்ணி நல்லா குடிக்கணு ம் அது நா படிச்சது எப்டினா நமக்கு பசி ரொம்ப வருதுனா அந்த டைம்ல வந்து நமக்கு தண்ணி தாக எடுத்தாலு பசிக்கு சோ தண்ணி நம்ம போதுமான அளவு குடிச்சம்னாவே அந்த பசி போயிரு அப்படிங்கிற மாரி அ பாத்தா அதுவு கரெக்ட்தா தண்ணி நல்லா குடிச்சுட்டாவே பசி போயிரு
ம்
ம் நீங்க சமயல் வேலையெல்லா முடிச் சாச்சா
ம் இல்ல இன்னைக்கு அதாது இவுங்க ஸ்கூல் ரீஓபன் அடுத்த வாரந்தா அதனால மெதுவா எந்திரிச்சு மெதுவா ஸ்டார்ட் பண்ணிக்குவ
ஓகே ஓகே ஆனா ஒரு சில ஸ்கூல்லா இப்ப ஸ்டார்ட் பண்ட்டாங்கன் நெனைக்கிற ஒரு
ஆமா பட் இவங்களுக்கு அடுத்த வாரந்தா ஸ்டார்ட் பண்றாங்க எப்ப ஸ்கூல் ஆரம்பிக்கறாங்னா செவன் தேர்ட்டிக்லா ரெடியாரு ரெடி ஆயிடணு வேன் வந்துரு அதனால எந்ச்சா ஷ்மா அதுவு அப் இப்ப என்ன சாப்பிட வெக்கறது அவங்கள சாப்பிட மாட்டாங்க ஏதோன்னு எக்கு ஏதோன்னு குடுத்து ம் லஞ்சு திருப்பி வந் குடுத்து தொடணு லஞ்சு குடுத்துருக்க சாப் பிட மாட்டாங்க பாதி பாதி கொண்டு வந்துருவாங்க அதனால திருப்பி மதியான வர்றதுக்குள்ள எதாவது சமைச்சு வெக்கணு
உ உம் ஓ மதியமே முடிஞ்சிருமா ஸ்கூலு
மூணு மணிக்கெல்லா வந்துருவாங்க வீட்டுக்கு
ஓகே ஓகே ஓகே
எப்டி லன்ச் அதனால பசிக்க ஆரம்பிக்க அ மூணு மணிக்கு ள்ள எதா செஞ்சு வந்தொன்ன சாப்பாடு குடுக்குற மாரி ரெடி பண்ணி வெக்கணு அதனால கிச்சன்லயேதா இருக்க மாரி இருக்கு
ஓகே ஓகே ஓகே காலைல நேரமே ஸ்டார்ட் பண்ணா அதுக்கப்புறோ மறுபடியு ஞ்சு டின்னர் அப்டியே போயிரு
ஆமா ஆறு மணி ஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்புறோ அமுச்சு விட்டுட்டு ஒரு கேப் இருக்கு அப்பறோ நமக்கு ஃபுட் ரெடி பண் அதுக்கப்புறோ ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணு இப்படியே போயிடு அப்புறோ திருப்பி மதியான சப்பாடு ரெடி பண்ணூ அப்புறோ சார் மூண் மணிக்கு வந்தொன்ன அவுங்களுக்கு குடுக்கணு இப்படியே போயிடு
உம் உம் உம் கரெக்ட் கரெக்ட் ட்டு ஓகே பேசற என்ன என்ன மாரி ஆஹ் நா காலைல ஒரு எட்டு மணிக்கு சாப்பிடுவ சாப்பிட்டு அப்டியே ஆஹ் ரெடியாக ஆரம்பிச் ச அப்படின்னா ஒன்பது மணிக்கு வண்டி எடுத்துருவ ஆஃபீஸ் போக ஒன்பது மணிக்கு போயிட்டன்னா உ ஈவினிங் ஆஹ சாரி ஒன்பது மணில்ல எட் ஒன்பது மணிக்கு வண்டி எடுத்தா ஒன்பதரைக் போயிருவ அப்பறோ ஈவினிங் ஃபைவ் தேட்டியோட ஆபீஸ் டைமிங் முடியு அப்புறோ நம்ம ஒர்க் இருக்கிறத பொறுத் ஒர்க் எல்லா முடிச்சிட்டோ அப்டினா அஞ்சு மணிக்கே கூட கிளம் கிளம்பலா யாரோ அத கேட்க மாட்டாங்க பழக்கோ இருக்கும் பட்சத்துல கொஞ்சோ லேட்டாகுங்களே ஒரு ஏழு மணி அந்த மாரி கூட ஆகோ ஒரு சுத்து முடிச்சுட்டு வந்தா ஆய் அ அது நெறைய முட்ட முட்டலா எ அம்மாவே வேக வெச்சு வெச்சிருவாங்க அவுங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நடப்பேன் நடந்துட்டு போய் தூங்க வேண்டிதான் ஃபோன் பார்த்துட்டு
சே சே சே ம் சேரி ஓகே அப்டி
ஓகே ம் ம்